க்குதுங்களா? அதா இப்ப நல்லா கேக்குது சாப்ட்டீங்களா சிஸ்டர்?
ஆண்டவா அ
ஏன் ஆண்டவன்லா கூப்பட்றீங்க? அ
இ க்கா ஒரு மாரி பரபர ப்பாயி காலைல இருந்தே ஆ க்சுவலி நா பரபர ப்பாதா இ இன்னக்கி குட்டிக்கு வந்து ஆதா ர் கார்டு ரினி அதுக்காக போஸ்ட் ஆ
அப்டிங்களா? ஃபைவ் இயர்ஸ்
ஃபீஸ் போக வேண்டி சோ வி இங் ஆ அவனுக்கு நைன் இயர்ஸ் ஆகுதுரா
ம் ஓகே ஓகே இப்ப தா ரினிவல் பண்றீங் களா?
ஆமா ஆமா இப்பதா ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா லீவ்ல இவ்ளோ நாள் வீட்ல இருந்தான்ல அ அப்பயே குடு இதோட ப்ராசஸே எ
கம்ப்ளீட் ஆயிருச்சுனாலே ரினிவல் பண்லா. இல்ல சிஸ்டர் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாலே அந்த பேபில எடுத்தது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு.
ம்
ஹலோ கேக்குதுங்களா?
க்கு எனக்கு நல் லா கேட்டுட்டு அப்புறோ என்னோட து எடுக்குது ஒரு நிமிஷோ கேப் ப்பு உட்டம்னா நீங்களு நானு பேசுறது கிளாஷ் ஆகாது
ஓ
டிகன் நா அன்சர் சொல்ற அதுக்கு ஆக்சுவலா ரேஷன் கடைல வந்து ஆ வாங்கவே இல்ல நாங்க செரியா அக்கா வாங்கலனாதா அது கட் ஆயிடுல்ல சோ நாம் இவருகிட்ட சொல்டே இருந்த மாமா எனக்கு டவ் கூட்டழ இருட்ட வாங்கவே இல்ல அ நா அது கடனுன் சொல்டனு செரி நீ இந்த மாசோ போய் என்ன இருக்கோ அத நீ வாங்கிட்டு வந்து ரு அப்டினார் நீ கெளம்பிப்
ஆ
நாவ் குட்டியோடது மட்டும் மரட்டாருந்தது ஒடனே அந்த லேடி இருந்துட் டு நீங்க ஆதார் அப்டேட் பண்ணு அவா எல்லா ஃபேன் த்ரீ டேஸ் தா வேலிடிட்டி
ம்
டி இருக்கு நீங்க ஏ ஏன் ரினிவல் பண்ணணுன் குடத்திக் போட் ட ஐய்யிய்யோ இப் இதென்னடா கூத்தா பேய்ருச்சுனுப்
ட அது உண்ம தா அம்மா பைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆய்டுச்சினாலே அப்டேட் ஆயிர்னு தாலு போய்ட் இல்லையா தாலுகா ஆபீஸ் போலால நீங்க
இதெல்லா நாலா அலைய மாட்ட டா அவர் வேணா கூட்டிட் சுத்திக்க வேண்டியது தா போறதுனா போய்ட்டு வருவே அவ்ளோ தா அப்றோ என்ன பண்றதுன்னு யோஸ்சிட்டு கூலுக்கு ஃபோன் பண்ணி போமிஷ் பெர்மிஷன் போட்டுட்டு அ எப் எ தொட்டுக்க நாங்க போய்ட் டோக்கன் லா குடு பாங்கன்னு இவரு என்ன சொன்னாரு கூட்டல்லாருக்காது டோக்கன் லா இருக்காது நீ நீ பாட்டுக்கு போ பா பா அப்டின் அங்க போய் பாத் தனா ஒம்பதாவ்து லோகண்டா ய்யோ இதனெங்கடா கூத்துங் கொடுமையு மா இருக் இருக்குதேன்னு மனசுல நெனச்சுக்கிட்டு அடனு நன பறக்க பறக்க பார் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியு வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட கொஞ்சொ ஃபேமிலி இஷ்யூஸ்லா பேச வேண்டியது இருந்து சரி அவர்ட்ட நீ ஆட்டோக்கார கோ கொஞ்ச படு என்னன்னு தெரியல இன்னைக்கு நாளே கொஞ்ச ரணகலமா இருக்கு
காலேல இத வச்சு செய்ராங்கள
வெச்சு செய்றாதுன்ன உங்களுக்கு எப்டி போச்சு இன்னைக்கு டே
இன்னைக்கா நான் அ செவன் ஓ கிளாக் தா எந்துருச்சே பாத்து பாத்துகோங்க பிள்ளைங்களுக்கு செவன் தேர்டிக்கு கெலப்பணு என்னடா பண்றதுனு யோச்சிட்டே குக்கர்ல சாதத்த வெச்சுட்டு கத்திரிக்கா இருந்தது கார கொழம்பு வச்சுட்டு தட்டி விட்டே அவங்கள அப்றோ நா டக்கு டக்குன்னு குட்டி பாப்பாவ கிளப்பி பால்வாடில விட்டுட்டு இங்க நா பண்ணிருவே எவ்ள நேர ஆக போகுது பண்ணிடுவே ஒரு கொழம்பு ஒரு சோறு தான அந்த பக்கோ ரைஸ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இல்ல இந்த பக்கோ ரைஸு அந்த பக்க கொழம்பு வச்சு விட்டு பிள்ளைங்கள கிளப்பிடுவே அவ்ளவுதான் என்னங்க சாக்காய்ட்டீங்ளா ஒரு ஒரு கொழந்தைங்க இல்ல மூனு கொழந்தைங்க ஆ
ஓ சூப்பர்ல ஃபேமிலி நல்லா இருக்கோல்ல
ஆ செம்ம ஜாலியா இருக்கும் கஷ் கஷ்டமா இருக்கு ஜாலியா மட்டுமே இருக்காது கஷ்டமா இருக்கும் ஜாலியாதா இருக் கா
ஒரு சில நேர நம்பளே மீறி அந்த ஒரு மாதி ஒரு மாரி டிப்ரஷன் ஆகற மா ஆயிடும் எது ஹெல்ப்புமே இருக்காதா நம்ம சிங்களா பாக்கணுமா
அது இருக்கு சாமி புள்ளைங்க எல்லாத்துக்கும் பதினாலு வயசு ஆகுற வரைக்கு உங்களுக்கு அப்டி இருக் கும் பட் நாளைக்கு வளரும்போது இதுங்க மூணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணா இருக்குங்க லீவுனா அவுங்களோட குட்டிஸ்லா உங்க வீட்டுக்கு வருவாங்க ஆ போகுதும். தெரிம்மா ஏதாவது ஃபங்க்ஷன் நா இது ஒரு
இப்ப நாங்களே அப்டிதாங்க எங்க அம்மாக் கூட பொறந்தவங்க எட்டு பேரு எங்க அம்மாவோட சேத்து எட்டு பேரு சாரி ஏழு பேரு அவுங்களோட பசங்க எங்க சித்தி எங்க பெரிம்மா மாமா எனக்கு நாலு மாமா அது சமைல் ஜாலியா இருக்கு எங்க மாமா பசங் சங்க எல்லாருமே நாங்க பெரிய பொண்ணாயிட்டோ அவுங்க எல்லா இப்பதா குட்டி குட்டியா இருக்காங்களா அவுங்கள கலாயிக்கிறது இப்டி நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே அப்டியே எங்க கேங்க் மட்டுதா அதுல இருக்க நாங்க வெளியல அதிகமா சொல்றது கெடையாது ஃபங்க்ஷன்னா
இருக்கோ ஆ கல கலன்னு நல்லா இருக்கும் விட்டு குடுக்க தோணு நெறையா
ஆம்மா ஹலோ
அப்புற மழயா அங்
ஹலோ சிஸ் டர் ஆ செம்ம மழ சிஸ்டர் நேத்து மழையல நனைஞ்சு இன்னுரு காமெடி தெரியுமா நேத்து அது நம்ம என்ன சொல்றது பனங்கற்கண்டு இருக்குல்ல அது ஒரு ஏரியாவுக்கு போகல்லே எனக்கு சீப் அண் பெஸ்டா கெடைச் ச்சதுனு சொல்ட்டு வாய்னு வன்டே அது இந்த க்ளைமேட் க்கு ஒரு மாரி மில்ட் ஆன மாரி இருந்துச்சு சேரின் கொண்டு போய் வெயில்ல காய வைக்கலா செத்த நேர காய வச்சுட்டு எடுத்து வைக்கலான் கொண்டு வச்சா மழையல மறந்துட்டே எடுக்காம அது ஜூஸ்சா ஆயிச்சு
ஓ மொத்தமா அடிச்சுட்டு போயிருக்கோ
மோ எடுத்துட்டு போயிருச்சு ஜூஸா அது மழயோட மழயா கரஞ்சு போயிட்டாக வேஸ்ட்டா போச்சு
எனக்கு இந்த எடத்துல அ ஒரு விடா அ எனிக்
என்னன்னு
இப்ப என்ன மழ மழ வர் என ஆ காத்தடிக்கும் போத் து மா விக் போது உப்பு விக்கப் போனன் நோ சொல்ல தெர்ல அத
ஆ ஆ அந்த கத தா ஆய்போச்
இப் கோ அந்து அது நீ
ஆஹ
ஞாபகோ
வச்சுட்டு நா பாட்ல போய்ட ஸ்கூலுக்கு கூப்ட மழ வர போது எனைய அப் இப்பயாச்சு தோண்லைய நம்ம காய வச்சோமே எடுத் துவப்பமேன்ட்டு கடேசில பாத் தா அப்பயு ஞாபோ வரலங்க ஈவ்னி்ங் ஒருத்தோங் பால் உக்கார் அவ்ங்க வரையில நா அங்க நின்னு பேசிட்டிருக்க என்னட தட்ல இங்க என்னமோ இருக்கே அப்டின் போய் பாத்ததுக்கு அப்பறம் தா ஞாபோமே வருது அச்சச்சோ பனங்கற்கண்டு ஜூஸ் ஃவைருச்சே அப்டின்னு
நா இன்னொன்னு சொல்லவா தோச தான எல் எல்லாத்துக்கு நா அடுப் பு நிறித்திட ஆக்சுவலா கார்லை ஏர்ன ஒன்ன மாமா கிட்ட அடுப்பா ஆப் பண்ணனா என்னன்னு தெரியல நம்ம வேற வெளியில போயிட் கொஞ்ச நேரம் கழுச்சு சானே மாமா ஒருவாக்ல சொன்னாரு அதெல்லா நீ நிறுத்தி
போ
இப்ப ஏர் நா நா பாத்துட்டே அடுத்து வந்து அவம ட்டி தா இருந்தது அப்டீனு சொல்லுச்சு
ம்
இருந்தாயோ பத க்கு பதக்குன்னு போம் எனக்கு எதோ மே இ எல்லா வர மாதிரி இருக்கு ஐயோ அடுப்ப நிறத்தாம வந்டோமோ அங்க இருக்ற ஸ்மெல்லி
கருப் கற்பனை கற்பனை நம்மளுக்குள்ள உள்ள கற்பனை
எனக்கு பய வேறடா ஹ் தப்பு பண்ணிட்டமா நம்ப பாட்டுக்கு வன்ட்டமான்டு அடுச்சு
ஆமா
முடிச்சு கழட்ட வாசல்ல நின்னோ என்னதா உயிரே வந்தது எனக்கு அப்பாடி வீடு பத்தரமாருக்கு அப்டின்னு
உ ஒன் செகெண்ட் உள்ள போய் பாத்துட்டு போயிருக்கலால்ல உம் நா சில டைம் இல்ல பல டைம் ஆன் பண்ணிட்டு
றாரு
நா சில டைம் என்ன பண்ணுவேனா சிம்முல வச்சபடியே நா ஆப் பண்ட்டே நெனச்ட்டு உட்ருவே நம்ம அந்த ரோஸ்ட் ஆயிருக்குல அதெலா ஒரு மாரி கருகி ஒரு மெல்ல அடிச்சட்டு என்னடா திடீர்னு கருகுற ஸ்மெல் வருதேனு போய் பாக்குறது பாத்தா கல்லு நல்ல பளபளன்னு காஞ்சிருக்கு
ஆ இது இது வந்து லேடிஸ்
ஸ்கு இயற அவுரு திட்டுவாரு
சுமா அந்த தோச தா தோச தா நம்மள கவுத்து விடு தோச கல்லு தா தெரியாதா கீழ ஆஃப்யில் கா ஆஃப்யில்லான்ன ஆ
ஆ தோசய ஊத்திட்டு பேசாம நம்ம நகத்தி வச்சிர்ணு இது எப்ப பாரு நம்மள வந்து கஷ் டப்படுத்துதுல்ல க்கிறதுண்டு ஆனா அத செய்யிறது கெடையாது
நம்மளுக் அது அந்த மைண்ட் செட் வராது அப்போ
ஆ இனிமேலாது செஞ் ஞ்சு பழகோன் கேக்குது சாமி எனக்கு நீ
கூற
நீங்க அப்டியே சை ரிப்ளைக்குதா ஒரு ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் அந்த மாதிரி கேக்குது
ஆ
செஞ்சா அதனால கொஞ்சோண்டு சைலன்ட் ஆன
அப்டியா நாங்க இப்பதா ஜாக்ஃபுட் சாப்ட்டோ
ம்
ச்சீ
எங்க இந்த சீசன் வந்து நான் இந்த சீசன் ஃப்ரூட்ஸ் எது எதுவுமே சாப் பதனி குடிக்கல ஆ அது இந்த சீசனல்ல ஃப்ரூட்டே எடுக்கல நாங்க என்னது ரா
ஓகே ஓகே நாங்க இப்ப எல்லாமே எடுத்துட்டோ கம்ப்ளீட் பண்ணிட்டோ
அ
சீசன் ஃபரூட்ஸ் எல்லாமே சாப்ட்டு கம்ப்ளீட் பண்ட்ட ஓகே சிஸ்டர் பேசனதுக் மிக்க நன்றி திரும்ப கூப்புறே
தொடுங்க பாய் பாய்
ஆ கே பாய்